அ ஆ உனுகு கால வந்துச்சா
ஆ வந்துச்சு டயல் பண்றா மாரி கேச்சு நம்பர் போட்டு
ஆவ்ல நம்பர் காபி பண்ணி பேஸ்ட் பண்ண முல்ல ஒரு ஒரு நம்பரா போட்றா மேரி இகிது
அ ஆ
காப்பி பேஸ்ட் பண்ணா ஃபர்ஸ்ட் அஞ்சு நம்பர் மட்டுந்தா காப்பி பேஸ்ட் ஆவுது அட்த்த அஞ்சு நம்பர் காப்பி பேஸ்ட் ஆவ மாட்டேங்து
ம் ம்
கிஷ் கிஷோர் சொன்னாங்கப்பா
ஆ
கிஷோர்னா காலேஜ்ல கேட்டாங்கலா மிஸ் அவனுக்கு காலேஜே இன்னு கெடைகில
ம் சொல்றது இப்ப என்ன அவ அந்த எம் ஜி ஆர் கா அம்பேத்கர் காலேஜுக்கு வந்து ட்ரெயின்ல படுத்ததெல்லா சொல்ல வேண்டித்தான சிச்சுனு இருப்பாங்க அவுங்க
அ சொல்லான்தா பாத்தே நீ ட்ரெயின்ல போலான் ப்ளீஸ் பட்டுனு வாந்தி எட்த்துட்டா செம்ம வாந்தி கேரு சென்ட்டர்ல போயிட்டு பாத்ரூம் தேடினு ஓர்றா சொல்லான் பாத்தே காலேஜூ கெடைகில என்னாப் பண்றது அவனுக் காலேஜே கெடைக்கல மிஸ்ஸே பிரசிடென்சி காலேஜ் போனானாக் நடந்துனம் போனா
தான்டா காலேஜ்ல எல்லா கட் ஆஃப்லா கேக்க மாட்டாங்க பிரசிடென்ஸ் இதெல்லா நா குரூப் கேட்டனாம் நா குரூப் கேட்டனா அவே
பி எஸ் சி கம் புடி சயின்ஸ்சு
அதுக்கெல்லாம கேப்பாங்க கேக்கல மாட்டாடேனடா
கேகறாங்லாமே ஆயிரு பிர டே இப்ப எங்க கிளாஸ்ல கூட எதோதோ சேந்துகுறாங்கடா பிரசிடென்சி புக் பனிமலர்ல ஒரு பொண்ணு சேந்துருகறாங்க பாரு கிளாஸ்ல
ஆ
ரேடியலு பி ஜி பி எரே பிரேடுயேஜியோ என்னமோ பனிமலர் காலேஜ்லச் சேன்ட்டுகுது
பெரிய காலேஜா அது
ரெசிடென்சில பே பனிமலர் தெரியாதடா போந்தமல்ல இருகுதேடா பெரிய காலேஜா ஆ பெரிய கலேஜூ மதன்னு ஒருத்த இருகுறாம்பா குள்ளமா பிரசிடென்சி காலேஜ் பிரசிடென்சி காலே அலையறன்னா இப்ப எதோ பயோ பாட் ன்னு எதோ ஒன்னு எத்துட்டு வன்ட்டுகுது என்னா குரூப்னே தெர்ல பிளாண்ட்டு பயாலெஜியா
ஆ பிளான்ட்டு பத்தி படிக் போறானாமா ரெசிடென்சிலியா இருகுதா
அதெலா இன் அஹா அது இருகத்துலியே அதா கீழ இகறாப்லர்து இவுனுகு எதுவுமே கெடைகல முன்னூறு மார்க்குதா பிரசிடென்சி காலேஜ் சேர்னுனு முப்பதாயிரோ கட்டி
ஆ
அங்க போட்டு வன்ட்டுகிறாம்பா
ம் ம்
இன்னாப் பண்றது பாரு அவன சும்மா ஒரு காலேஜ் சேந்துன் நென்ச்சே
அதாண்டா பிரச்சனையே இந்த சேந்ட்டாங்கன்னா அங்க வந்து ஒரு பத்து நிம்ஷோ பதினஞ்சு நிம்ஷோ நடந்தாங்கன்னு வச்சுக்கோ பக்கத்துலே குயின் மேரீஸ் குயின் மேரீஸ் காலேஜி
ஆ குயின் மேரிஸ்ல கூட ஏ கிளாஸ்ல ஒரு பொண்ணு போதுரா பி எஸ் சி பிசிக்ஸ்ரா பி எஸ் சி கேர்ல்ஸ் காலேஜ் தா அது
அ ஜாலியா இருப்பாங்க அதா போயிட்டு பீச் வேற
என்னைக்கு மே செந்திலு ஒரு பொண்ணு எங்க ஊர் தா அந்த பொண்ணு
ஆ
அந்த பொண்ணு போது அது சும்மா போட்டுக்கான் பி வேற பி எஸ் சி பிசிக்ஸு அப்ப இந்தது வருஷோ வந்தா நீட் எக்ஸாம் கேன்சல் ஆயிடுச்சுலா
ஆ இப்ப இருக்குது நாய் இருவத்தி ஒன்னாந்தேதியோ இருவத்தி ரெண்டாந்தேதி தான
தெரில அது கேன்சல் ஆயிச்சு திரும்ப அது எக்ஸாம் எழுதி மெடிக்கல் பாப்போதா அதுக்குவசோ சும்மா அதா இதுல ஆவு அப்ப அது இதுல போம்போது தா
ம்
இன்னொரு பொண்ணு அதா எதோ ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுக்த்துது திருவள்ளுவர் டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட்டு டா பயாலஜி பயோமேக்ஸ்ல ஐநூத்தி ஐம்பது மார்க் அந்த பொண்ணுக்கு எதோ வி டி எஸ்ஸோ அ வி ஐ டி
பத்து லட்சருபா அதா பத் வி ஐ டி வந்து
ஆ
ஐ ஐ டி மெட்ராஸ் தெரியுல்ல அந்த மாரி பெரிய காலேஜ்
உண்மையாவாடா
ஆமா
அதுல பச்சு முச்சொன்னே வேற லெவல் நா
ஆ அதல்லா பெரிய பெரிய கம்பெனில வரு வேலைங்கோ நம்மளுது எல்லாமே குட்டி குட்டி கம்பனிலா இருக்காது
ஆ அவள்துனது அ கஷ்டப்பட்டு பச்சுது அனா சும்மா ஏ சொல்றது
அவள்தா அங்கயு படிச்சுச்சுனா அது வேல முடிஞ்சிருச்சு அவளதா எப்படியோ
அ அது பா பாச பாஸ் ஆயிடுச்சுன்னா போது அந்த காலேஜ்ல இல்ல டா எனக்கு தெரிஞ்சு அது கா காலேஜ்ல கூட பஸ்ட்டு வருன்டா அது
அவள்சா வேற தேவல்ரா அதுக்கு ஃபர்ஸ்ட் எல்லா வந்துச்சுன்னா அவள்ள தான்
பத்து லச்சோ தர்ராங்க போல இக்குது ஃர்ஸ்டு மாச சம்பலமே
ஆ அந்த பொண்ணுக்கு அந்த பொண் எத்த இரு கோர்ஸ்சே பத்து லட்சமா அனா ஒரு ருபா கூட கட்ட வேணான்னு சேத்துக்குன்னானம்மே
ஆ ஆமாடா ஒரு ருபா கூட கட்ட தேவ இல்லயான்டா சி எஸ் சி டா ஏ ஐ
அவ்ளதா
கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வா
ஸ் அவ்ளதா சாஃப்ட்வேர் சைடுலா போயிடாது கம்ப்யூட் த்லோ ஒக்காந்துன்னு டொக் டொக்ன்னு தட்னா துட்டு வரையு போது
மாசமானா பத்து லச்சோ அக்கவுண்ட்ல கிரேடிடட்
ஆமா ஐ டிலலா போயிட்டா சும்மா துட்டு பாக்கலான்டா
அஹான்டா எதா எங்க கூட ஒரு அண்ணா ஈசி டா ஈசி இப்பதா கல்யாணோ ஆயிச்சு அந்தண்ணாக்கு
ஆனா கோடிங் கத்துக்கணு அதா தலவலி ஒண்ணுமே புரியாது
அது கரட்டா நம் புது பச்சா சி தெரிஞ்சிகனு படிக் கூட தேவல்ரத புரின்ஞ்சிகின்னா போது
புரியா தகனா எங்க நால் நாள் பச்சுனுக்கர்னே எனக் ஒண்ணுமே புரில்யேடா அதுலல்லா
அத்தா அத மட்டு புர்ன்ஜிக்கினு இது எங்க வூடான்ட ஒர் அண்ணா தொ வீட்லுந்தே தொண்ணுறாய்ரோ சம்பல்றா
அது எப்டி தெரிம்மா இப்போ நம்போ வந்து எப்புடி இவ்ளோப் ம டாக்டருங்க அல்லா என்ன பண்றாங்க இவ்ளோ வர்துண்ட்டு நோட் பண்ணி வச்சிப் பாங்கல்ல
ஓஓ
ரிஃப்ஃபோ ஒரு பேஷண்ட் அட்டென் பண்றேன்னா அவ்ங்ள நம்ளுக் இவ்ளோ காசு வந்துக்குது அப்டின்ட்டு
ஆமா
அது மேரி பு வெளிநாட்ல இருக்குறவங்கல்லா என்னா பண்ணுவாங்கோ ஒவ்வொர் கம்பெனி கிட்ட அனுப்வாங்கோ எங்கள்க்கு வந்து இத ஒரு சின்னதா ஈஸியா இருக்ற மாரி அனுப்ச்சிட்டாங்கன்ட்டு
ஆஆ
அவ்ங்க வந்து கோடிங்ல அடிப்பாங்க அதத்தா அ அதுத் அந்த வேலி அந்த வேலையத்தா ஐடிங் கம்பனி பண்ணு
ஆதிவ்
ஆனா துட்டு ஆமா துட்டு எக்க சக்கமா பாக்கலா
ஏசிலே இருக்குலா ஏ ஏசிதா ஐ டினாலே வ ஒரு ரூம் கூடத்
எங் மாமா வந்து அதுல டீம் லீட்ரா இருக்றாரு ஏதாசு ஒரு பத்து அஞ்சு பேர்னு வச்சுக்கோ ஆஞ்சி பேர் பத்து பேர்னா அவ்ருக்கேட் ஆமா அந்த வீட்டுமே ஒன்ற லச் ருபா சம்பளு ஆமா அவ வேல வாங்கணு அவ்ளதா அ எத் எச்சார் மாரி ஓன்ர லச்ச ரூபா சம்பளோ
அ எந்த ஊரு அவரு
ஆவடி
அவதாப்பா எல்மாரி வேல்லா சூப்பரா இருக்குன்டா இந்தி எங்க வீட்டு ஒரு நைம்
கிண்டில இருக்குதா
ஆ
ஆ அவ்ள் தா வேற எதுமே தேவல்றாவ் இப்ப வந்து வீடு கட்டப்போராங்லா புதுசா
டே மாசோ ஒன்ர லட்சனா பாத்துடாடி
அத்தா அவ்ல்தா ஔ எந்தவ் எதுமே எந்த தொல்லயுமே இருக்காது ஆமா
ஆவ் டே டடா ஓ ஒர் மாஸ்ஸுல அம்பதாய்ரோ ஆய்டுமாடாஸ்
ஆ அம்பதாய்ருபா இருக்குன் வச்சிக்கோ மிச்சோ ஒரு லச்ச ருபா கைல இருக்கு
ஆ நா ஒன்னி அதுதா பண்றது சும்மா சேத்துவ வேண்டிதா
ஆமா ஏதாச்சு ஸேவர்மா கால்ப் ஏதாச்சி பெர்சா கார் வாங்கன்னா வாய்ன்க்கலா என்னா ஆ
த்து பல லச்சோ ஒரு காரு
ம்ம் ஆம்மா
சொந்தமா ஒரு காரு அ ஆ
இல் எனா பண்ணுவாங்கோ ஆ இல் எனா பண்ணுவாங்கோல் லோன் வாங்கிட்டி பெர்சா வீடு கட்டி அவ்ல்தா நம்ம ஒரு லச்ச ரூபா அப்டே கட்டி ஆக்சிடுவாங்க அத அவள்தா முஞ்சிச்
ஆ ஆ
எதுமே சொல்ல முடியாது அப்பா இன்மேல் அதுலெல்லா வந்திச்சென்னா
ஃபுல்லா பணம்பா
ம்ம்
வோலாய்தம் படம் பாத்திருந்தரப்பா கொள்த்திடாங்கம்பா கடைய வோலாய்திதத்துல
ஆ இத்தினுக்கு வந்து டுவல்த் டு்வல்த்து முஸ்ட்டு டிப்ளமா பச்சாரு அவுரு
ஆ
டிப்ளோமா பச்சிட்டு மெடிக்கல் கோடிங் ஆ அது வந்து கோடிங்லயே நறைய இருக்குதா அதுல வந்து மெடிக்கல் கோடிங்கின்னு கிளாஸுக்கு போயிட்டு அப்பறமா அப்டேட் போயிட்டாரா நம்ம வந்து டுவெல்த் முச்சி காலேஜ் முச்சு ஒன்னு பண்ண முடியில இப்போ பச்சினுக்குறோ
ரண்டா போய் காலே காலேஜ் போண்டா காலேஜ் அவர்ஸ் சொல்றாங்கடா அந்த மிஸ்ஸே எங்க மிஸ்ஸே நல்ல காலேஜாம் லயோலா காலேஜ் நல்ல காலேஜ் ஆமாவாடா
ஆமா அவுங்க வந்து அந்த காலேஜ் நெனச்சுனு இருபாங்கடா நீ லயோலான் சொன்னல்ல எல்லாம் நுங்கபாக்கதுல
டேய் இன்ஜினியரிங்னாலே அங்க இல்லடா நுங்கம்பாக்கத்துல இன்ஜினியரிங் இல்லடா அது ஆர்ட்ஸ் காலேஜ்டா நுங்கம்பாக்கொ
ம்
நுங்கபாக்கத்துல ஓன்லி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தா இங்க மட்டு் இன்ஜினியரிங்
சேரி சேரி
ஓ எல்லா ஒரே ஒரே பிரான்ச் தானே வரு லோயாலானாலே
ஆ ஆமா எல்லாமே ஒரே ப்ரான்ச்ல தா வரு
ஆ ஒரே பிளேஸ்மன்ட்டு எல்லா ஒண்ணு தான வரு
ஆ அதே வெட்ட வேல் டெக்லேயு பக்கத்து பக்கத்துலயே தா ஆட்ஸுக்கு ஆமா ஆட்ஸு ஆட்ஸுக்கு ஒன்னு லாக்கு ஒன்னு இருக்குது இன்ஜினியரிங்க்கு ஒண்ணு அது மாரி இருக்குது பக்கத்து பக்கத்து ஆ ஆ
அத்திலரடருங்குதா
ஆமா கேரளால ஒரு காலேஜு இக்குதுரா
சூப்பரா பண்ணுறாங்க
ஆமா கல்ச்சுரல்ஸ்ல்லா இப்ப வந்து வேல்டெக்கு தா ஃப்ஸ்ட்ல வந்திட்டுருக்குது
ஆ ஆ வேல்ஸ் கூட அப்பறொ வேல்ஸ்
நவரசம் ஒண்ணு பண்ணாங்கடா நாங்க ஃபர்ஸ்ட் இயர் முடிக்கிறப்பா
ஆ
அவ்ல்தா தூக்கி சாப்புட்டாங்கோ மொத்தத்தையுமே
என்னாத
எப்டி எஸ் ஆர் எம் அதெல்லா பண்ணுல அதோட பெருசா பண்ணாங்க பயங்கரமா
ஆ
ஆனாப்ப நல்லா பண்றாங்கடா இந்து காலேஜ்ல பண்ணமாட்டாங்கள அந்த மாரிலா சும்மா லைட்டா
அ ஆ இந்து காலேஜ்ல வந்து கல்ச்சுரல்ஸ் வந்து வச்சாங்கன்னா போகவே மாட்ட நால்லா கம்முன்னு வீட்ல உக்காசுப்போ டேய் அவ வந்து எப்டி ஜாலியா தா இருக்கூ பாத்த முஞ்சிங்கலே நீ எவ்ளோ நேரொ தான் பாப்பே எவனும் வர புதுசா வரமாட்டா புதுசா
ஆஹா என்னா பண்ணு என்னா பண்ணுவாங்க புது ட்ரெஸ் போட்டு வரணு பொடவ
ஆ ஆ அது வந்து சாதாரன செலப்ரேஷன் நாள்லயே வர சொல்லுவாங்க அந்த மாரி போன தடவ யார் தெரிமா வந்தா அந்த இத்து தெரியமா
யாரு
அவ பேர் தெரிலியேடா அஹா
எதனா படத்துல நட்ச்சிருக்கேனா
படத்து யூடியூப் சேனல் யூடியூப்ல இருக்குறானாடா அவ அவ பேரு ட்ரெண்டிங் தீவிரவாதினா எப்டி ட்ரெண்டிங் தீவிரவாதி எப்டி இருப்பா கு ஒல்லியா ஒல்லியா ஃபங்க்கு வச்சிங்கன்னு ஒருத்தருப்பானேடா
சுருட்ட முடியா
ஆஹா சுருட்ட முடியில்ல அவ இல்ல வேற
ஒல்லியா ஃபங்க வச்சுனா யார்ன்னு தெல்லடா
ஒரு நிம்ஷோ இது வந்து வெளியே வந்து யூடியூப்ல சர்ச்ல்லா பண்ண முடியாதா
ஆஹா அது போன் கால் மட்டுதா பேசணு
ஆ அது வந்து ட்ரெண்டிங் தீவிரவாதி இல்ல யாரோ அவ அவ தா எ காலேஜ் தா பச் சா எனக்கே தெரியாது
ஆ உங்க காலேஜ் பஸ்ஸு உ காலேஜுக்கு பஸ்ஸுல போய்ட்டு வரா
அ ஆ
ஆ
அப்பதா தெரிஞ்சிச்சு ஏ காலேஜ்லலா பச்சு செலப்ரேட்டில்லா ஆயிருக்காங்களான்ட்டு
ஜா அப்போ அவ்ளோ இது இருதுப்பா
ம் ம்
ஒண்ணு பண்ண முடியாது அப் அவங்களுக்கு இது இருக்குல்ல எல்லா பச்சி அதே காலேஜுக்கு வருவாங்கோ
ஆ அ ஆ விஸ்காம்லா போயிட்டானு வச்சுக்கோ ப்ரச்சனேயில ஒரே ஒரு பயம் மா வருஷத்துக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்டா அவ்ளோதா போது முடிச்சிட்டாலே போது
அது அவள்தா
ஆமா ஜாலியாருக்கலா எடிட்டிங் சொல்லிட்டரு எடிட்டிங்கு நெறய லேப்க்கு அதுக்குன்னே நெறய ஸ்டூடியோ இந்த வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுவாங்கல்ல
ஃபோட்டோ எடுக்குதுன கத்துகுனா
ஆமா ஆமா ஃபோட்டோ எடுக்கணோ டிராயிங் வரிணோ
ஆ
அ க்ளாஸ் கூட டிராயிங் வரி சொல்வாங்களா அதுக்குன்னு ஒரு க்ளாஸு ஒரு சப்ஜெக்ட் மாரி அது
ஆ அந்த சோயா கார கூட எடுத்துனந்த எம் ஜி ஆர் காலேஜ்ல ஒருத்த இருப்பானே அவ கூட அந்த விஸ்கம்னா
டப்பிங் பண்றதுக்குன்னு ஒரு ஸ்டூடியோக்குது ஃபோட்டோ எடிட் பண்றதுக்கு ஒண்ணு பாட்டு ரெக்கார்ட் பண்றதுக்கு
எத் எத்தனை இது இருக்குது அபார்ட்மெண்ட் இருக்குதா உங்க காலேஜ்ல
எங்கள்து வந்து ஃபர்ஸ்ட்டு சென்டரா ஒரு ப்ளாக் இருக்குன்டா
ஆ
ஸ்ட்ரைட்டா வந்த ஒரு ப்ளாக் இருக்கு அது வந்து ஃபர்ஸ்டடு இது ஃபர்ஸ்ட் ஷிப்ட் இது அது
ஆ ஆ
அப்டியே ஸ்ட்யிட்டா வந்தேன்னா லெஃப்ட்டு ஒன்னு வரு லெஃப்ட்டு வந்து இன்னொரு ஸ்ட்ரய்ட்டா போனன்னா இந்த சைடுக்கா ஃபஸ்ட் ஒரு பிளா ஒரு பிளாக் இருக்கு அது பெரி மொத்தமா நாலு பிளாக் இருக்குது ஆ நாலு பிளாக்ல ஒரு பா ஒரு பிளாக் வந்து பெரிய பிளாக் அதுல தா மேக்ஸு விஸ்காமு அ எனது பிகாமு கிரிம்னாலஜி எல்லாமே ஒரு பிளாக்ல இது எல்லாமே ஒரு பிளாக்ல வந்துரு
ஆ
இன்னொரு பிளாக்ல வந்து
அ
கே அ கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ்சு கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் த்து பயாலஜி பாட்னி இதுக்கு மட்டுமே ஒரு பிளாக்கு
எல்லாத்துக்கு ஒரு ஒரு பிளாக்குனா